ஹலோ
ஹலோ
என்ன பண்றீங்க
இப்பதா சாப்ட்டு முடிச்சோ பாப்பா துங்குறாங்க ஆ
என்ன என்ன ஸ்பெஷல் ஆ சாப்ட்ட ஆனா நானு சாப்பாடு சாப்டல இன்னும் ஒரு நொறுக்கல்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இது கேள்விப்பட்ருக்கீங்களா
இங்க எனக்கு தெரியாதுங்க அது
இந்த சேலம் சைட்லல்லா இருக்கும் சோ அது என்னன்னா ஆ கேரட்டு வெங்காயம் அதெல்லா போட்டு அப்புறோ இந்த கொஞ்சோன்னு மிச்சர் போட்டுட்டு அப்றோ இந்த முறுக்கு இந்த தட்டுவடல்லா இருக்குல்ல அத அப்டியே ஒரு மாரி கிரஷ் அத ஒரு மாரி ஒடச்சி போட்டு அதுல வந்துட்டு இந்தப் பூண்டு எண்ண அப்றோ இந்த மசாலால்லா போடுவாங்க இந்த பூ அ இது இட்லி பொடி அப்றோ அது இதுன்னு என்ந்ததோ மசாலால்லா போடுவாங்க அப்றோ சட்னில்லா அதுல்லா போட்டு நல்லா கலந்து அப்றோமா ஒரு வாழ இலையில வச்சு கொடுப்பாங்க கல்லக்கொட்ட இதெல்லா போட்டு குடுப்பா அதுல்லா கொடுப்பாங்க ஆ அதுலாஞ் சேரி எப்டின்னா ஒரு ஸ்நாக்ஸ் மாரி அவ்ளோதா வேண்னா அப்றோமா போயிட்டு அம்மா வந்து இன்னைக்கு பூசணிக்கா செஞ்சாங்க அப்றோ சாதம் அப்றோ வேற என்ன செஞ்சாங்க ஆ இது கீர கொழம்பு செஞ்சாங்க
இதுதா இப்ப நைட்டு சாப்டீங்களா
நா இந்த ஸ்நாக்ஸ் தா இப்ப நைட்டு சாப்ட்ட அது இன்னு சாப்ன்னு
சரி சரி சேரி
அது பசிச்சா சாப்டுவ இல்லனா அப்டியே படுத்து தூங்கிருவ
ம் ம் மதியம் சாப்டீங்கல்ல
ஆ மதியஸ் ஆ மதிய சாப்ட்டே
ஆனா சொல்லுவாங்க இந்த கீரலா வந்து நைட்ல சாப்டக் கூடாது அப்டின் சொல்வாங்க
ஆ அது சொல்லுவாங்க ஜீர்ண ஆகாது அப்டி இப்டின் வாங்க நா கொ அத் கொழம்புல இருந்தா எதுவு பிரச்சன இல்ல அந்த தனியா நம்ம செஞ்சு சாப்பிட்றோல்ல அதுதா ரொம்ப ஹெவியா இருக்கு ஏனா கொழம்புல கம்மியா தான போடுவோ ஒரளவுக்கு ஏனா பருப்பு இருக்கு அதுல
ம்
சோ அதனால எதுவு பிரச்சன இல்ல தோச சுட்லாமா இல்ல இதையே சாப்ட்டுக்கலாம சாதமே போட்டு சாப்ட்டுக்கலாமான் தோணுது ஏனா சாச் சாதந்தா நல்லாருக்கு
ஆமா நைட்ல நா வந் து சாப்பாடு சாப்ட மாட்ட அந்த அளவுக்கு எனக்கு என்ன தோணுனா நைட்ல சாப் ப்பாடு சாப்ட்டா வெயிட் இன்னு அதிகமா போட்ருவோ அப்டின் தோணு
அடாடாடாடா ஆ ஆ போட்டுச்சே
நீங்க பாத்தீங்ளா இல்லல்ல அப்ற என்ன
யாரு நானா
ஓ உங்களுக்கு வெயிட் போட்டுடுச்சா
ஆ நீங்க தான அன்னக்கி சொன்னீங்க அதுலா இல்ல எல்லா செரி ஆயிடுச்சு இல்லயா நானு கொஞ்ச வெயிட்லா போட்டுதா செஞ்சுட்டே இனிமே வந்து டையட் ஃபாலோ பண்ணு யோகா பண்ணு பண்ணு
அத ஆமா நெனச்சுகிட்டுதா இருக் கே இதெல்லா பண்ணணு பண்ணணுனு ஆனா இதெல்லா எப்ப ஸ்டார்ட் பண்ண போறேன் எனக்கே தெரியல
ம் ம் எனக்கா ஒரே ஒரு ஏழு மணிக்குலா ஒரு தூக்கோ எனக்கு அப்டியே இழுக் க்குது நா அப்டியே போய் தூங்கிட்டே அப்டியே ஒக்காந்துட்டே தூங்கிட்டே அப்றமா அம்மா வந்துட்டு எழுப்புனாங்க என்னடா பண்ற கதவ வந்து சாத்திக்கோ வா அப்டின்னாங்க நா வெளிய போறே அப்டின்னாங்க எ அப்றோ வந்துட்டு சாப்ட்லான்னு பாத்தா திருப்பி அப்டியே தூங்கிட்டே படுத்து ஒரே தூக்க தூக்கமா வருது இப்பலா ஆனா
இருந்துச்சு காலைலயே எழுந்துட்டனா அதனால செரி சீக்கிர தூங்கிற்லா அப்டின் தா நெனச்சிட்டு இருந்தே அப்பறந்தா தோணுச்சு ஆ ஹா இவரு சொல்லியிருந்தாரே பேசலா அப்டின்னுட்டு அப்டின் ஞாபக வந்துச்சு அதுனால தா நா எனக்கு தூக்க வரும்போதே ஒரு மெஸ் சேஜ் அனுப்புனே உங்ளுக்கு செரி வரீங்களா செய்யலா அப்டின்ற மாதிரி ஹா இப் ஆனா இப்ப நீங்க கூப்புட்லனா நா கண்டிப்பா தூங்கிருப்பே
நானே அமைதியா இருந்துச்சுனா நானே அப்டியே அமைதியா தூங்கிருவே
ம்
இப்டிதா இந்ச்சு ஆனா எங்க அம்மா அப்பா படத்துக்கு போய்டாங்க
சூப்பருங்க
எது நூற்
ஆனா வாழ்க்கைய உண்மையாவே வாழ்றாங்கங்க இப்டிதா இருக்கணு சத் த்தியமா நானு எதிர்பாக்குறே இந்த மாரி ஒரு லைஃப் நமக்கு கெடைக்காம போயிடுச்சே அப்டின்ற மாரி இருக்கு எனக்கு நீங்க எப் எப்ப பாத்தாலு உங்க அப்பா அம்மாவ பத்தி சொல்லும் போது எனக்கு உண்மைய ஆச்சரியமாவு இருக்கு சந்தோஷ் மாவு இருக்கு பரவால்ல இவுங்களா எவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க இந்த லைஃப்ல இந்த வயசுலயு வந் ந்து எவ்ளோ நல்லா இருக்காங்க ஆ அது ரொம்ப நல்ல விஷ்யோந் தான எத பத்தியு கவல இல்ல பாருங்க அவுங்களுக்கு இல்லையா இப்ப எப்டின்னா சரி பொண்ணு அங்க இருக்கா பய்யே அவன பாத்துப்பா நம்ம வந்து நம்ம வாழ்க்கைய வந்து இப்டி நல்லா ஃபி ரிலாக்ஸா கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இல்ல அது நல்லதுதா ரொம்ப இப்ப என்ன படோ வந்திருக்கு ஆனா
ஆ விஜய் ஆண்டனி படோ இருக்குல்ல நூறுசாமி
அப்புடியா ஓகே
ஆ அந்த படத்துக்கு போயிருக்காங் ஆ அவுங்க வார வாரோ எல்லா படத் இல்லங்க தெர்லங்க எனக்கு இன்னு அந் படோ பாக்ல நானு என்ன ஒரே சென்டிமெண்ட் படமா தா இருக்கு விஜய் ஆண்டனி படம்னாதா பாப்போ பாத்துட்டு வந்து சொன்னாங்கன்னா சொல்றே என்ன சொல்றாங்க மேபி அவுங்களுக்கு அவுங்ககிட்ட கேட்டால தெரிஞ்சுடு நல்லா இருக்கா இல்லயான் எங்க அப்பாட்ட கேட்டா எப்புமே ஒரே மாரிதா ஆ என்னா படமோப்போ அப்டின்னுருவாரு ஒரே வார்த்த
ரொம்ப குடுத்து வச்சவங்க தா சொல்லணு உங்க அப்பா ரொம்ப பாத்துக்றாரு அப்டின்ற மாரி இருக்கு எனக்கு
ஆ ஆமாங்க அவருனா அவுங்கன்னா அப்டியே ஓவரு உயிரு பாசோ அதுவு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தா வெளியே போயிட்டு வந்தாங்க அவரு ஏதோ ஒர்க் இருக்கு அவரோட ஆஃபீஸ் ஒர்க் யாரோ போயிட்டு கிளைண்ட பாக்கணும்னு போனா ஆனா இவுங்களு கூட போயிட்டாங்க நானு வரே அப்டின்னு சொல்ட்டு போயிட்டாங்க ரெண்டு பேரு போயிட்டு வந்துட்டு திருப்பியு எனக்கு தெரியு பைக் வெளிய இருக்கு போதே தெரியு எங்கயோ படத்துக்கு தா போவாங்க நெனச்சே வந்து கேட்டா படத்துக்கு போறியா அப்டின்னா ஆமா அப்டி சிரிச்சு ட்டே சொன்னாங்க ஆ சேரி சேரி ஓகே ஓகே போ
ம்
அப்பதா ஊர்லந்து வந்தே அதெல்லா கேக்க மாட்டாங் வரியா அப்டில்லா கேக்க மாட்டாங்க நாங்க போறோ அவ்ளோதா சாப் ஆஹ
இப்டியே சொல்லிட்டு தா நாங்க போயிட்டு வரோ வரியானு ஒரு வார்த்த கூட கேக்க மாட்டாங்களா
ஆஹ நாங்க போயிட்டு வருவோ அப்படின்னுவாங்க அவ ங்களுக்கு தெரியு நா வரமாட்டேன்னு நானா வரேன்னா அவுங்களுக்கு தெரியு ஏன்னா அவுங்க நெறய தடவ கேட்டு கேட்டு சலிச்சுட்டாங்க அதுக்கப்றோ அவுங்களுக்கு நானா கேட்டா சொல்லுவாங்க வரியா அப்டின்னுவாங்க செரி நா எதுக்கு அவுங்க கப்புல்ஸா போறாங்க நாம்ப எதுக்கு போய் டிஸ்டர்ப் பண்ணனு அப்டின்னு ஜோடியா போறீங்ளா ஜோடியா போயிட்டு வாங்க அப் அது நைட் ஷோ தா போவாங்க
ஆமா கா காலைல எப்டியு வந்து அவுங்க அம்மாக்கு வேல இருக்கு அப்பாவு வந்து வேலைக்கு போயிடுவாங்க அப்டி தானே
அது என்னமோ அது சாய்ந்ரோ வீட்லயே இருந்தாலுமே போ மாட்டாங்க அது அது என்னன்னே தெர்ல கேட்டா நைட் ஷோ தா அதுதா ஜாலியா இருக்கு நிம்மதியா இருக்கு அப்டின்வாங்க
அப்டி ஆ ஆ ஆனா எங்க அப்பால்லா ஒரு வயச் ல அதாவது என்ன சொல்றது அந்த நாங்க சின்ன பசங்களா இருந்தப்போலா நாங்க வந்து அ இந்த நைட் ஷோ தான போவோ ஏன்னா எங்க அப்பாக்கு காலைல டைம் இருக்காது எங்கேயு வெளியே கூப்ட்டு போக மாட்டாங்க அதனால எப் போவுமே அவர் வந்து நைட்ல போலா அப்டின் தா சொல்லுவாரு சரி ஓகே அப்டின்ட்டு நாங்களு நைட் டைம்ல தா வெளிய இப்ப போறது படத்துக்கு போறது அப்டின்னாலே நைட்ல போறதுதா அந்த மாரி ஆயிடுச்சு இப்பல்லா ஆனா எங்கேயுமே வரமாட்றாங்கங்க அவுங்க வந்து அவுங்க வேல வேலன்னு வேலையிலயே இருக்காங்க முழு நேரமு இப்ப வரைக்கு இன்னு வர்ல வீட்டுக்கு ஆ அவுங்க வர்றதுக்கே எப்டியு பத்தர பத் ஆமா ஆமா கடை எப்பவுமே வந்து அ அந்த டைமுக்கு மேலதா ஒரு பத்திர மணிக்கு மேலதா அப்டிதாங்க அவரு பண்ணுவாரு சொன்னாலு கேட்க மாட்டாரு நாங்க சொல்லிருக்கோ ஏற்கனவே ஒரு
எட்றைக்கே எல்லா போயிடுறாங்க எட்ரைக்கு மேல ஆ எட்ரை டு ஒன்பது வ ரைனா வாங்கறாங்களே அதுக்கப்புற எந்த கடையுமே இருக்குறதில்ல
நாங்க சொன்னாலு நாங்க சொல்றத கேக்கவு மாட்டேங்றாரு அவரு அவர் இஷ்டத்துக்கு தா இருப் பாரு நாங்க எவ்ளோதா சொன்னாலு சேரி அதுக்கப்ற கொஞ்ச நாள்கப்பறோ நாம சொல்றதயே விட்டுட்டோ அவரோட விருப் போ அப்டின்ற மாரி ஆயிடுச்சு பத்தர மணிக்கு மேலதா வருவாங்க வீட்டுக்கு
ஓ வந்து திருப்பி தூங்கிட்டு திருப்பி காலைல சீக்ரமா எந்திர்
காலைல கரெக்டா எத்தன மணிக்கு தெரியுமா இங்க அலாரோ அடிக்கு நாலே கால் அந்த மாரி அடிக்கு அப்ப நா எழுந்துருவங்க அப்ப எழுந்துட்ட ஆமா அப்
கோருக்கு
அவ்ளோதா அவரோட தூக்கமே அவ்ளோதா இப்ப எப்டினா இப்ப வந்துட்டார்னு வச்சுக்கோங்கள அவர் படுத்து படுக்கறதுக்கு மணி பன்னண்டு ஆய்டுங்க நா ஒரு கொஞ்ச நேரோ வந்து சாப்டுட்டு அதுக்கப்றோ படுக்கற்ல்லா பாத்தீங்னா டி வி ய பாத்துட்டு படுக்கறது பன்னண்டு ஆயிடு பன்னண்டு மணிக்கு தூங்குறவரு காலைல நாலே கால்கல்லா எழுந்துருவாரு நாங்க நெறய தடவ சொல்லி பாத்துட்டோ அவரு கேக்க மாட் றாரு ஆனா அவுரு என்னன்னா மதியத்துல கொஞ்ச நேரம் வந்தாங்க அப்டினா அப்ப கொஞ்சோ ஓய்வு எடுப்பாங்க இருந்தாலு அது பத்தாது ஏனா வய்சூ ஆய்டுச்சு அவுங்ளுக்கு வந்து அறுவது வய்சு க்கு மேல ஆய்டுச்சு ஆ எல்லாமே இருக்கு பி பி இருக்கு சுகர் இருக்கு எல்லாமே இருக் கு நாங்க வந்து சொல்லிடோ ஆனா சொல்ற எதியுமே அவர் வந்து ஏத்துகற்தே கெடையாது என்னப் பண்றது அப் டினு நானு எ தம்பியு எப்ப பாத்தாலு இத பத்திதா பேசுவோ அச்சோ அப்பாக்கு வய்சு ஆய்டுச்சு ப்பாவ பாத்துக்குணு அவர் இப்டி பண்றாங்க அப்டின்ற மாரிதா இருக்கு எங்ளுக்கு எப்பவுமே
ம் ம் ம் இல்லங்க அ ஒன் மெ ப்பவே நீங்க அ போ பன்ங்க அது தூங்குறது ரொம்ப கம்மியா இருக்கு ஏனா மினிமம் வந்துட்டு கொஞ்ச பெரியவங்கலா பாத்தீனா ப ஒரு ப ஒன்பது டு பத்து மணி நேர தூங்கணு அவுங்களா உண்மையாவே அவுங்களா அப்பதா அவுங்களுகு பாடி வந்து ரெக்கவர் ஆகு போமே அதெல்லா பண்லனா எப்புடி சொல்லுங்க சீக்கிரம் அதுதா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேசாம் நீங்க டேக் ஒவர் பண்ணிடுங்க தொல்ல
எங்க நமக்குதா நம்ப எங்க இருப்போம்னே தெரியமாட்டேங்குது நம்ப எங்க பண்றது ப ஒரு ஒரு நாளு ஒரு ஒரு மாதி போய்கிட்ருக்கில்லையா அதனால நாங்க நா ஆனா யோஸ்ச்சுகிட்டே இருக்கே அ ஆ நானு யோஸ்சிடு தா இருக்கே பாப் பொய் எனக்கு அப்பதா தோணுச்சு சரி நம்ம கொஞ்ச நாள் ஆறபோடுவோ இந்த நம்ப்ளு வந்து நெறையா இருக்கி இந்த வேலைக்கெல்லா முடிப்போ இப்பதான புத்சு புதுசா வேலைகல்லா புதுசா வர்ற மாரி இருக்கு சேரி முடிப்போ அங்க போனா இதெல்லா பண்ணவு முடியாது சரி ஒரு ஒரு வாரம் கூட போவுட்டு பாக்கலா அப்டின் கொஞ்சோ பொறுமையா இருக்க
ஆஹா சேரி சேரி சேரி பாப்போ என்னப் பண்றாங்ளா என்ன நடக்குது ஆனா உங்க அப்பா அப்பாட்டு லா சொல்லுங்க அவுங்களையு போ சொல்லுங்க வெளிய நீங்க எல்லா போய் பாத்துகுட்டு கூட நீங்க நீங்க போய்ட்டு வாங்க வெளிய எங்யாது அப்டின்னாச்சு சொல்லுங்க அவங்க தனியா போய் ரொம்ப நாள் ஆகுல்ல அவுங்ளு உங்க அம்மாவு ஏங்குவாங்கல்ல
ஆமாங்க ஆ அப்டியெல்லா அவுங் கூப்டுட்டு போனதும் இல்லங்க அது அவுங்க அப்டிதா இருக்காங்க அதனால தா எனக் க்கு வந்து நீங்க சொல்லும் போதெல்லா வந்து ஆ கண்டிப்பா இருக்குங்க யாரா இருந்தாலு இருக்கும்
நீங்க ஏதாது இந்த கோவிலுக்கெல்லா போட்றாங்கங்கல ட்ரிப்புலா அந்த மாறி ஏதாது ஒரு டூர் பேக்கேஜ் மாறி போட்டு அவுங்கள அமிச்சி வுட்லால்லா
அதுக்கு எங்க அப்பா ஒத்துக்குணுல்ல ஃபஸ்ட்டு
நீங்க போட்டுட்டு சொல்லுங்க பணோ செலவு பண்றீங்கல்ல நீங்க போய் பாத்து
அது அது பண்ணலா அது ப்ரச்சன கெடயாது என்னன்னா ஹோல் வி காலைல இருந்து நா மட்டுமே வந்து ஒரு கடைய பாத்துக்னுன்றது பாத்துக்க முடியாது அது எனக்கே ரொம்ப கஷ்டொ ஏன்னா நெறைய கணக்குகள் இருக்கும் இதெல்லா எப்புடி ஏன்னா அவருக்கு தான் தெரியு எல்லாமே ஆ ஏன்னா எல்லாமே அந்த லோடு ஏத்துறதுலேந்து வர்றதுலேந்து அதுக்கு பணம் குடுத்துட்டாங்ளா இல்லியா என்னன்ன போயிக்கிட்ருக்கு கடையில அப்டின்றதெல்லாமே அவுங்களுக்கு தான் தெரியு நமக்கு போயிட்டு சும்மா அங்க இருக்லா ஆனா அந்த எடத்ல எங்க அப்பாவு இருந்தா மட்டுந்தா வந்து ஓரளவுக்கு ரன் பண்ண முடியுமே தவர இப்ப எங்க அப்பா இ இல்ல அப்டின்னா அங்க நா ஃபோன் பண்ணி அவர்ட்ட கேக்னும் இது எப்டி போயிட்ருக்கு இது இந்த மாறி வந்து கேக்கறாங்க அப்படியே ஃபோன் பண்ணிக்கிட்டேருக்கிற மாறியேருக்கும் அவருக்கு அதுக்கு அவர் போறதுக்கு வந்து ரொம்ப வேஸ்ட்டு நா நெனப்ப இவர் இங்கயாது போயிட்டு நிம்மதியாருக்கலான் பாக்கறாரு அங்யு நம்ம ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி இப்டி டார் ச்சர் பண்ணிக்கிட்டேருக்கோமோ அப்டின்ற மாறிருக் எனக்கு
ஆ பாருங்க பெசாம நம்ப அண்ணாச்சி மாறி ஒரு பெரிய கடைய கட்டிடனும் சரவணா ஸ்டோர்ஸ் அந்த மாறி பெருசா கட்டி ன்ன அவ்ளதா ஆனா அதுக்கு பாத்துகிட்டேதாருக்கு
ஆமா கையில கொஞ்சம் பண அதிகமாருந்துச்சு
ஒரு இறவது கோடி இருன்ச்சுன்னா ஓகே இருவது முப்பது கோடி இருன்ச்சுன்னா அப்டே நாளைக்கு ப்பே ஓப்பன் பண் கிரக பிரவேசம் பண்ணி பால் காய்ச்சர்லாங்க
இறவது கோடிக்ல்லாம் போறீங்க ஒரு கோடியே நமக்கு ஒன்னும் முடியல எங்கேந்து நம்ம ஆ ரொம்ப கஷ்டங்க
பண்ணணு எதாவது பண்ணுங்க எதாவது நீயு உந்தம்பியு ப்ளான் பண்ணி அவக ரெண்டு பேத்தையும் எங்கயாவது ஊருக்கு அனுப்பிச்சுடுங்க எதாவ கோயிலு எதாவது மாவட்ட ஸ்டேட்டுக்லா சாய்பாபா கோயிலு அங்கு இங்க